மேடோ ஆ மேம் கேக்குது மேடம் எப்பிடி இருக்கீங்க மேடம்
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்
ஆ நல்லாருக்கு நல்லாருக்க மேடம் சிரமத்துக்கு மன்னிக் மேடம் விட்டு விட்டு கேட்டுச்சு இப்போ பரவாயில்ல கரட்டா இருக்கு மேடம்
அதனால ஆத் அதனால ஒன்னு பிரச்சன இல்ல சார் சார் வீட்ல எல்லாரும் அம்மா அப்பா தம்பி தங்கிச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க எல்லா நல்லா இருக்காங்களா சார் சார் சாப்டிங்ளா என்ன
மேம் ஆமா மேடம் இப்ப தா சாப்ட்டு ரெஸ்ட்டு வந்த செரி பேசிருவோ அப்டின்ட்டு மேம் போன்னைக்கி நமக் என்ன டாபிக் மேடம் இன்னைக்கி
நம்ம சும்மா பேசுவோமே
மேம் இன்னைக்கு அதா மேம் இன்னைக்கு இந்த கைத்திரிப் அதா மேடம் நம்ம கைத்திரிய பத்தி ஏதாவது அனுகுலம் இருக்க மேடம்
அப்டி எந்த அனுபவமு எனக்கு இல்லியே
இல்லையா மேடம் இப்போ கைத் திரி வந்து பாத்த மேடம் நா த் தெரிஞ்சளவு பாத்தீனா மேடம் ஒரு ஒரு சின்ன மில்லுனு வச் சுங்ளே மில்லுல வந்துப் பாத்தீனா மேடம் உங்ளுக்கு நம்மளுடைய நாப் பியூர் ஆனர் கார்டன் வந்து வரதில்ல மேடம் வெளியில இருந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இப்டி இருந்தது போயி எடுத்துட்டுவராங்க அதாவது இதுக்குன் தனியா வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க மேடம் இப்ப பெரிய பெரிய ஓனர்கலெல்லா வந்து மேடம் இதுக்கு தனியா ஆள் வச்சிருக்காங்க மார்க்கெட் டிங் பண்ற மாரி ஆளிளவ் ஆளுகளே வந்து மேடம் நம்ம இந்தி இந்தியா நா தமிழ்நாட் ல வந்து யாரும் புடிக்கறது இல்ல மேடம் வெள்ளிலந்து அந்த அதர்ஸ்டேட் இருக்குலா மேடம் நார்த்ஈஸ்ட் இருக்காங்கள அவுங்கள கூட்டு வந்து அதுக்கு தனியா மார்கெட்டிங் எல்லாமே மார்கெட்டிங்தா மேடம் இப்போ இப்ப மார்க்கெட்டிங் வச்சி என்ன மேடம் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா சப்போஸ் இப்ப நா ஒரு ரேட் யாரா வராங்கன்னா அனுங்க ஒரு ஆள் புடிச்சிகறது மேடம் ஒரு ஆள புடிச்சிட்டு அப்டியே ஆள் கேக்கறது ஏக் ஏகா பதினஞ்சு இருவது ஆளும் கூட்டு வர்றது மேடம் அவனுக்கு வந்து தனியா ஒரு அமௌன்ட் போய்ருது இது ஒரு மார்க் டிங்க மாரி அவன் பண்ணிட்டு இருக்கான் மேடம் இப்போ அவனுடைய வாழ்வாரோ
இந்த நெய்வாங்கல்ல அத சொல்றீங்களா இந்த கையாலே இந்த கையாலே துணி எல்லாத்தையு நெய்வாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது அதுதா மேடம் பேச வரே இப்ப இதெல்லா பண்றது ஒரு பக்கம் மேடம் அடுத்து வந்து பஞ்சுனு பாத்தீங்கனா வந்து தனியா வந்து பெரிய பெரிய பேக்ரில எல்லா குடுத்து உடனேக் உடனே பண்றதில்ல பண்றாங்க சின்ன சின்ன பேக்ட்ரிலிருந்து நூலு வாங்கி அப் அப்பற தா மேடம் நமக்கு சட்டையாஒ இல்ல கைத்தறி யூஸ் பண்றதுக்கோ வருது மேடம் இது
இந்த நூல்களல்லா நெயி றாங்க அதுக்கு அப்றோ துணி தயாரிக்க போது அது வந்து எப்டின்னா ஒரு பாரம்பரிய தொழிலாவே மாறிடுது இது தமிழ்நாட்ல வந்து பழமையான தொழில்ன்னு சொல்லலா ஆ முக்கியமா என்னென்னு சொல்லலா இந்த குடிசேர்த் தொ எல்லா ஒன்னுதா இந்த கைத்தறியோட சிறப்பு என்னன்னு பாத்தா இல்லேனு வச்சுக்கோங்லே
சொல்லுங்க மேடம்
எல்லாவே கையாலத நெய்வாங்கா முன்னாடில்லா அந்த துணியு எப்டி இருக்கு ஆனா ரொம்ப தரமா இருக்கு அவ்ளோ தரமா இருக்கு அதோட வடிவமு பாத்தீங்கன்னா அந்த எப்டி சொல்றது ரொம்ப பாரம்பரியமான ஒரு இதா இருக்கு அ பல குடும்பத்துக்கு இது வந்து ஒரு வேலை வாய்ப்பாவே இருந்துச்சு முன்னாடிலா இப்பதா இது எல்லாமே மாறி வச்சி
அதா மேடம் இந்த குற்றாலத்துல துண்டு கேள்விப்பட்டிருக் இதா மேடம் குற்றால துண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா மேடம் மேடம் இப்ப அது வந்து எது இதுக்காக வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சுனா ஆரம்ப காலத்தில் எப்படி பயன்பாட்டுக்கு வந்துச்சுனா நம்ம வீட்டு வீட்ல யாராவது தாய்மார்கள் யாராவது கரற்பிணி பெண்கள்ல வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வயிறு கட்டு கட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மேடம் அந்த துண்டு தான் மேடம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் கைத்தறி
ஓ அதுக்கவே அதை யூஸ் பண்ணாங்களா ஆ
சொல்வாங்க மேடம் ரொம்ப சாஃப்ட் கலர்லுமே ஒரு மாதிரி நீளமாவும் இருக்கும் மேடம் நல்லா பெருசாவும் இருக்கும் அகலமாவும் இருக்கும் மேடம் ஏ மேடம் நம்ம ஏன் மேம் இல்ல நம்ம இப்போ நறைய துண்டு வந்துடுச்சு சாஃப்டு வந்துடுச்சு என்ன சொல்றது நம்ம தொட்டம் அப்படி தண்ணி வச்சோம்னா அப்படியே உறிஞ்சிற மாதிரி துணியெல்லாம் வந்துருச்சு ஏன் அந்த துண்டு யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து கை கையால் நெஞ்ச நெஞ்சது நல்லா நூல் போட்டிருப்பாங்க நல்லா பெருசாவும் இருக்கும்
அத மாரி
அதான் மேடம்
லே அந்த காலத்துல அந்த கையாலே எதுக்கடுவாங்க சேலையா இருக்கட்டும் வேட்டி அதுக்கப்புறோம் நீங்க சொன்ன மாரி துண்டு அப்புறோம் நம்ம இந்த பெட்ஷீட் இருக் குல அது கூட இவுங்க அந்த காலத்துல பண்ணிதான் இருக்காங்க சட்ட துணியா இருக்கட்டும் ஆமா ஆமா இது எல்லாமே அந்த காலத்துல நல்ல ஒரு கைவினை கலையாவே இது இருந்துச்சு நல்ல ஒரு ஆனா இப்போ அதெல்லாம் இருந்தந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இப்ப எல்லாமே
கு அதே அது அதிகமான வெலையில விறக்கிறதுனால வந்து மக்கள் வந்து யாரும் அது வாங்கறது
சைட்லாம் இருக்கும்
இல்ல மேம் ஜமு காலம் பேமஸ் வந்து ஈரோடு இந்த மாதிரி மேடம் அங்கதான் நல்லா பேமஸ்
எங்க ஊர்ல இருந்துச்சு முன்னாடில்லா அந்த கைத்தொழிலு ஆனா இப்ப ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இடைல அதெல்லா
இல்ல மேம் இப்ப என்ன ஆயிச்சுனா மேம் இப்ப நம்ம ட்ரெண்டிங் டரெண்ட்ரிங் சொல்லிங்க மேடம் இப்போ அதாவது அ நவீன காலத்த நோக்கி ஓடிட்டே இருக்கனால மேடம் பின்ன ஆயிச்சி அந்த அந்தந்த ஊருக்குன்னு ஒரு இது நிப்பாட்டிட்டாங்க அவங்கங்களா நிப்பாட்டி வேறாவுக்கு போயிடுது மேம் இப்போது வந்து பனின் கிளாத் வந்து ஃபேமஸ்ஸு திருப்பூர் மேடம் இப்போ த இப்ப உள்ள ஃபேமஸ் பணியன் க்லாத் னா அங்க தா மேடம் அத சு இருக்க கிராம பண்றாங்க ஏன் வேற ஊர்ல ஏன் பண்ண மாட்டேக்கிறாங்க ஏன்ன அதுக்குரிய ஆள் கெடையாது இருக்கிறாங்க அந்த திருப்பூர்ல பாத்தீங்கனா பத்து மேடம் உங்களுக்கு வந்து வேற வேற ஆட்கள் தா இருப்பாங்க திருப்பூர்க்காரங்கள யாரு இருக்க மாட்டாங்க அந்த எந்த ஊருன்னு கேட்டு பாகருங்க நா வந்து தேனிக்காரம்பா எந்த நீங்கள் எந்த ஊரு கேட்டு போ நா கோயமுத்தூரும்பா
ம் அப்டி இந்த தமிழ்நாடு இந்த காஞ்சிபுரோ காஞ்சி வித்துலலா வந்து இது அப்டிதா நெயிறாங்க காஞ்சிபுரோ சேலோ நீங்க சொன்னா மாதிரி ஈரோடு
இங்கே சிறுமுகம் சொல்லி உரு கண்டிப்பா மேடம் திருமுகஞ்சோலி ஒரு ஊர் இருக்கு மேடம் அங்க வந்து சேலைக்கு தா ஃபேமஸ் மேடம் கேள்விப்பட்டிருகீங்களா மேடம்
கேளிபட்டது இல்லயே
ஆ சிறுமுகை சிறுமுகயினு சொல்லி சே சேலக்கி நல்லா பேமஸ் மேடம் இப்ப நீங்க காஞ்சிபுரத்துல வாங்கற சேலவந்து பத்தாயிரோ வச்சுங்க மேடம் இப்ப அங்க வாங்கினிங்கனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தைநூரு மூவாயிரோ தா மேடம் வரு நீ காஞ்சிபுரத்துல செய்யர் ஆமா மேடம் நீ வாங்குற சேல அதே சேல அங்க சிறுமுகில கையில தா மேடம் நெய்றாங்க மூவாயிரோ நாலாயிர மேடம் வரு
ம் இந்த ப ஆ இந்த இந்த பருத்தி இந்த பட்டு அப்புற இந்த கம் கம்பளி இருக்குல இந்த நூல் நூலா வரு வச்சுதா அப்ப என்ன பண்ணுவாங்க நா சேல செய்வாங்க அப்புற வே ம் துண்டு அதுக்கப்புற இந்த ஸ்கிரீன் இருக் நம கதவுக்கு போடுவோம்ல டோரு அந்தஸ்கிரீன் கூட அப்ப வந்து தயாரிச்சாங்க பல்வேறு அது பல் பல்வேறு ஆடைகள வந்து அந்த காலத்து நல்ல இந்த கைத்தறி மூலமாவே என்ன பண்ணாங்கன்னா தயாரிக்கு போது அதோட
இப்போ வந்து எல்லா அதா மேடம் இப்போ எல்லாமே விலை உயந்து போனால ப வாங்கறதுக்குரிய ஆள்க்கள் கெடையாது மேடம் எல்லாமே பாலிஸ்டர் இந்த மாரி நோக் கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு மேடம் இப்போ மதுரையில பாத்திட்டன்னா மேடம் சின்ன சின்ன வீடுகள் போய் அதாவது வீடு நம்ம வீட் இருக்கிற வீடுகள்ற போயி ட்டு சேலைய வாங்கிட்டு வந்தர்றாங்க யாரு மேடம் நார்த் ஈஸ்ட் வாங்கிட்டு வராங்க மேடம் சௌராஸ்டிரா காரவுங்க நார்த் ஈஸ்ட்லா வாங்கிட்டு வராங்க மேடம் வாங்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல கொண்டு போய் வித்தர்றாங்க மேடம் நம்மள்ட்ட ஃப்ரீயா இனாமா வாங்கிட்டு கொண்டு போய் வித் தர்றாங்க அவங்க என்ன செய்யறாங்க அத பாலிஷ் பண்ணி அத ஸ்கிரீனா மாத்திர்றாங்க மேடம் அப்புறோ அந்த நம்ம சடைக்கு இப்போ யூஸ் பண்ற ஆ ஆ இது பேண்டு மாரி மாத்திர்றாங்க அந்த மாரல்லா எதா கேள்விப்பட்ருக்கீங்களா மேடம்
இல்ல அப்டி எதுவு கேள்விப்படலயே நானு
நா நேரடியாக பாத் திருக்கிறே ஏன்னா அதுக்குன் ஆமா மேடம் இதுக் குன்னு தனியா பிரத்யேகமாக வந் து நம்ம ஊ கடக்கார போய் வாங்கிட்டு வர்றதெல்லா கெடையாது இதுக்குன்னு ஆளுகல்லாந்தா அதாவது பாம்பர மக்கள் இருப்பாங்க மேடம் நாளைக்கு சாப்பாடுக்கே இல்லாதவங்க இருப்பாங்கல்ல அந்த மாரி ஆ அந்த வேலை இல்லாம இருப்பாங்கல்ல அவங்கல்லா போய்ட்டு வீடுகளுக்கு போயிட்டு இனாமா வாங்கிட்டு வர்றது இல்லைன்னா ஒரு நூ பத்து ருவா இருவது ருவா குடுத்து வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வந்து இங்க குடுத்தறதுங் மேடம் இந்த ஹோ ஹோல்சேல் கடைல குடுத்து
நீங்க சொல்றது ஓ நீங்க அத சொல்றீங்களா நம்ம பழைய துணிகள எல்லா வாங்கிட்டு வந்து அப் டிதா குடுக் கறாங்களா
கோயில்கள்ல பாத்தயின்னா உங்களுக்கு துணி வந்து சேலை அதெல்லா
ஆமா இங்க நாங்களே குடுத்துருக்கோ ஒரு சேல வந் து இருபது ரூ
ஆ அதெல்லா நம்ம நெனைக்கிறோ மேடம் இல்ல மேம் நம்ம நெனைக்கிறோ இருவது ருவா குடு த்து வாங்கிட்டோ குடுத்துட்டோன்னு நெனக்கிறோ அது நமக்கு லாபோ கெடையாது மேடம் அவனுக்குத்தா மேடம் லாபோ அந்த சேலையிலிருந்து எத்தன என்ன வேண்ணா செய்லா மேடம் அந்த சேலைய வந்து நீங்க வெட்டி ஸ்கிரீனா மேடம் விக்கிறா மேடம் நூறுருவா மேடம் ஒரு ஸ்கிரீனு
ஆமா இப்ப ஆஃபர்ன்னு சொல்லி போடுவாங்க தெரியுமா சில ச சில சமயோ அது இதையே ஏதோ பண்ணி அத அப்டியே ஆஃபர்னு சொல்லி போட்ருவாங்களா நெறைய எங்க வீட்ல எல்லா சொல்வாங்க ஆனா நா நம்புனது இல்ல
இதுதா மேடம் உண்ம நம்மளோட பா இது வந்து நமக்கு அறியாம தெரியாது பண்றதுதா மேடம்
ஐயயோ ஹா
இல்ல இந்த மாரி விஷ யங்க நெறைய நடக்குது மேடம்
கையா அப்ப நம்ம மக்க அதா அப்ப நம்ம மக்கள் வந்து நெறைய ஏமாந்துட்டு இருக்காங்க
இல்ல மேம் ஏமாத்திர இல்ல மேம் வெளிவுழக தெரியாம இருக்கங்க மேடம் நெறைய கிராம மக்களா வந்து இப்போ நா இப்ப நா பாக்க போய் கண்கூட பாக்க போய்
எங்க அம்மாயேல்லா சொல்லுவாங்க இ எல்ல சரி எங்க அம்மாலா சொல்வாங்க ஒரு சேல இருவத்திஞ்சு ரூவான்னு வாங்கிருக்காங்க மத்தவங்க எல்லா பத்து ரூவாய்க்கிதா வாங் வாங்க அப்பிடின் சொல்லிட்டு பழைய சேரி ஃபுல்லா குடுத்துட்டு ஏதாவது பாத்திரோ வாங்கிரோ அப்ப நா சொல்லுவே இந்த சேலை நீ எவ்ளோ குடுத்து வாங்றே ரெண்டு மூணு நாலு வாட்டி கட்டிட்டு இது இப்பிடி குடுக்குரியேனு அதெல்லா இல்ல இது வெளுத்துபோச்சிப் பரவால்ல இருவத்தி அஞ்சிரூவானா அப்பிடின் சொல்லிடு சொன்னே நேத்து
மேம் இப்போ அவளோட வ வாழ்கை தரத்ததா மேடம் உயர்திடே போறங்க நம்மோ நா வாங்குவப்போ ஐநூறுரூவா குடுத்து செல வாங்குன்னா நமக்கு இருரூவா லாபம் கெடைக்கு ஏனா நம வந்து ரெண்டு மூணு டயம் கட்டோம்ல அதனால வந்து அது தேவைல்ல அப்பிடின் நெனச்சி குடுத்துறோ இல்ல நமக்கு தேவை ஒரு பாத்திரம் கெடைக்குதில்ல அந்த பாத்தரத்த நம்ம யூஸ் பண்ற மேடம் ஆவுங்கக எதுல்ல இல்ல அந்த பாத்தறோ நம்ம யூஸ் பன்றதே கெடையாது மேடம் அது ஒரு மூலையில கடகு என்னைக்காது எடுத்து யூஸ் பண்ணுவோ யூஸ் பண்ணுவோ ஆன இல்லங் சொல்லுல அதையே என்ன செய்வ எடுத்து நம்ப எட கம்மி போடுருவோ இப்பிடி தா மேடம் நம்லோட வாழ்கைய சுழற்சி வந்து நடந்து இருக ஒரு சி ன்ன செய்வ ஒரு ஒரு பொருள வச்சிதா மேடம் அவே பெருசா பண்றா
கண்டிப்பா கண்டிப்
கண்டிப்பா மேடம் இது இத குறிச்சி நீங்களுகு ஏதாவது வேற ஏதாவது சொல் சொல்லுங்க மேடம் உங்ளுக்கு ஏத
அந்த கால அந்த காலம் மாரி இப்பியு இருச் ச்சினா ரொம்ப நல்லா இருக்கு
ஆமாங்க மேடம் முந்திய காலத்ல என்னா செய்வோ நம்ப சே அத மேடம் முந்திய காலத்ல என்னா செய்வோ சே சேல வேஷ் டீ இருந்துச்னா பெரிய வீடு பணக்கார வீட்ல என்ன செய்வாக குடுப்பாங்க தம்பி இத புத் கட்டிகடா விசேஷத்க் கட்டிகடா ஏதாவுது இதுக் பா ஃபா அத திருவிழா கட்டிகிடா சொல்லி குடுத்துருவாங்க நம்ம அத வந்து பெருசா நெனச்சா அது முந்தியோர் காலத்ல இப்போ அப்பிடி யாராது வாங்குவாங் ங்களா மேடம் ஒரு தனித்தனியாஸ் இல்ல மேம் பெரிய பெரிய மால் பக்கத்துல பாத்தியனா தனித்தனியா ஒரு பீரோ மாரி செட் பண்ணி அதுல துணி போட்டாங்க தனித்தனியா இன்னொரு பீரோ மாரி செட் பண்ணி ஏ சி செட் பண்ணி சாப்பாடு பழய சாப்பாடு அதுல போட்றாங்க இது எல்லாமே இப்போ நவீனமனமா நவீனமா மாறிட்ருக்கு மேம் அதுக்காக சொல்ல வரே
கண்டிப்பாக இந்த இயந்திரத்தோட பயன்பாடு அதிகரிச்சதோட மக்களோட அந்த கைத்த றீங்கிற அந்த இ து வந்து நெசவாளர் தொழில் வ ந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனா எனக்குலா அது ரொம்ப புடிக்கு எங்க தெருல வந்து பாவ மாதிரி போடுவாங்க ஃபுல்லா அத அப்டியே நெய்வாங்க நெஞ்சு அதுக்கப்ற அத அப்டியே வேட் டியா மாத்துவாங்க அத பாக்குறதுக்கே அவ்ளொ அழகா இரு அது மட்டு இல்லாம என்ன பண்வாங்கன்னா எங்ளுக்கு வந் து தெங்காசி பக்கொ தெங்காசி மாவட்டந்தா எங்க ஊர் அது என்ன பண்வாங்கன்னா அ து வந்து அந்த வேட் டிய வந்து தப்பாங்க இந்த கர்ச்சிஃபு ஃபுல்லா தச்சு திரும்ப அத வெட்டி வெட்டி கர்ச்சீஃபா மாத்துவாங்க திரும்ம அந்த கர்ச்சிஃப என்ன பண் வாங்கனா மடிச்சு அழகா அயன் பண்வாங்க அயன் பண்ணி இந்த அதுக்கு பெரு பீஸுன் சொல்வாங்க அத ஃபுல்லா அயன் பண்ணி அடுக்கி வச்சு கெட்டி அத வந்து என்னமோ வந்து என்னமோ என்ன சொல்றது இந்த வேட்டில்லா வைப்பாங்கல்ல அத கடைல கொண்டு போய் குடுத்துருவோ அவுங்க காசு குடுப்பாங்க ஆனா இப்போ அதோட பயன்பாடு ரொம்பவே கொறஞ்சிருச்சு முன்னாடி நா சின்ன வயசா இருக்கு போது எங்க வீட்டு இதையெல்லா பண்ணாங்க ஆனா இப்ப எல்லா அது ரொம்ப ரேரா இருக்கு பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு காரணோ இ அந்த இயந்திரங்களோட அந்த இது வந்து ரொம்ப மேன் மட்டுட்டே போகுது இப்ப பாருங்க ஏ ஐ பாருங்க எல்லா ஈஸியா பண்ணி குடுக்குது இதுக்கப்றோ பாத்தர கழுவுறதுக்கு சாப்ப ட்டுறது கூட மிசின் வந்துறு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு நெலமையில போய்ட்டு ஆமா வந்துருச்சு நா சொல்றது ஆ சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்மளுக்கு மத்த தேவைகள செஞ்சு குடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்துரும் போல இப்பொழுது ஜிப்ரேஸ்ரியல்ல
ஆமா மேடம் சேரி மேடம் இத குச்சம் நம்ம கண்டிப்பா அடுத்து பேசம்
கண்டிப்பா சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் பாய்